நா பேச்றது கேக்குதா நல்லாருக்கேங்க எவ்ளோ மரியாதையா கூப்பிட்றாங்கக்கான் சொல்லு
முடியாது பாடி ஆமா அந்த மாரி வேர்ட்ஸ் பேச கூடாதுல்ல
அ அசிங்கமா பேசக் கூடாது யாருக்கு அருவருப்பா இருக்க மாரி பேசக்கூடாது அவ்ளதா இதுல என்ன அருவருப்பாருக்கு இல்ல அதலாம் பிரச்சன டையாது
ஓகே
செரி நீ வந்துட்டு உருளக்கெழங் பொரிச்சுருவியா
கஷ்டந்தா நீயே பொரியே நீ பொரிச்சா டேஸ்ட்டாருக்கு ஆ
புள்ளி ரேஸ் நாம் பொரிச்சா டேஸ்டாருக்கு நா கொஞ்ச வேலருக்கு வேல பாக்கலான் நெனச்சே
நானு இனி வீட தூக்கணு தொடைக்கணு பிள்ளைங்கல எப்டி மேலேஜ்ல ஷோஃபால வச்சுட்டு வீட தூக் தொடைக்கிறது பெரிய இதாருக்கு அப்பற நீ அந்த வேலையலு சமையலு வேலைய பண்ணு நா வீட தூக் தொடைக்கிறே இந்த மேரி இது ஷேர் பண்ணி போனா பிரச்சன இல்லயே
செரி இப்ப என்ன டைம் ரொம்ப ஆகல இல்ல பன்னெண்ற பன்னெண்டு மணிக்கு போல வந்து
செரி ஒர்க்கா ஃப்ரீயா இருந்தா நா மாமாஜி கடைக் போய்டே தா பாத்துட்டு வரே இவள எங்க தூங்க வக்கிறது மனசிய
அப்பா ரூம்ல தூங்க வை அப் அப்பாவ கொஞ்ச நேர சோபா செட்டுல படுக்க சொல்லலா அதெல்லா அப்பா கேப்பாவ நம்ம பெட்ட இது பண்ணி இடி நம்ம பெட்டு அதுல மேல வேணா விரிச்சு பிள்ள எல்லா படுக்க வை பிரச்சனை இல்ல
இல்ல அத ஒதுக்கி தள்ளி வச்சுதா படுக்க வைக்கணு என்னன்ன இருக்குன்னு தெரி எனக்கு இங்க வரைக்கு கேக்குதே
அஸ்னியே சொல்லுவா கீழே வந்தா எனக்கு இருக்கறதுக்கு கூட ஒரு இடமே இல்ல அப்டின் சொல்லிட்டு
உம் வெநீர் எல்லா இருக்கு என்னத்த சொல்ல
அப்டிலா அவ சொல்றா சொல்லிட்டு இருப்பா ஏன்னா அவுங்க அப்பா படுத்திருப்பாவ சோபா செட்ல யாராவது உட்காந்துருப்பாங்களா ஆ அப்பதா அவளுக்கு அப்டி படுக்கறதுக்கே எடம் இல்ல எனக்கு டயர்டாவே இருக்கு அதனாலதா எப்பவு மேலயே இருக் ஏ அப்டின் சொல்லுவா
சண்ட போடுறாங்க பனிரெண்டு வரோ
ம் சாணி சண்ட போடயல என்ன சாணி சத்த போடாதா
அததா குடுக்கற மாட்டேங்கிறா அதனால சண்ட வருது
ஆ ஆள் என்ன பயங்கரமா கடிச்சு விட்டு தெரியுமா கை என்ன வலி வலிக்கு தெரியுமா இன்னோ
மீஷோல இவளுக்கு வந்து கிச்சன் செட்லா ஆர்டர் போட்ருக்கே ஷன் நல்லா பிள்ளள நா அதுனால சித்தி வாங்கி குடுக்குறே ம்
உம் கிச்சன் செட்டா அப்டி வய பொலந்துருவா
கம்மியான வெலைல குடுக்குறாங்கனு தெரில ஒருவேள இந்த வருஷோ எப்டி பழக்கி வச்சுட்டா இனி ஒரு இது ரேட்டு கூட்டிர்லா அந்த ஜியோ எல்லா பண்ணாங்கல்லா அந்த மாரி ஏதாவது பிளான் இருக்குமா என்னவொ ஜியோ இப்டிதா ஜியோ ஏர்டெல் ஆ ஆனா ஏர்டல் வந்து ரொம்ப டேட்டா கொள்ளடிக்கிறாங்க எப்டி என்ன கம்ப்ளைண்ட் பண்றது எப்டி பண்றதுனே எனக்கு தெரில இன்ன நா அன்னைக்கு ஒரு டேட்டா போட்டிருந்த பாத்துக்க பேசி பிரோஜனோ இல்ல எந்த விதத்துலயு ப்ரோஜனலா இல்ல யாரோ அதுக் முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏது கமிஷன் கெடைக் இதா கூட இருக்கலா அது எப்டி எந்த அளவுக்குனா எனக்கு நா வந்து ஒரு நாள் வந்து அன்லிமிடட் டேட் போட்டிருக்கே எங்களுக்கு வயசு எதுவு இல்லன் சொல்லி அப்போ வந்து அன்லிமிடட் டேட்டா வந்து ஒர்க்கே ஆகல டக்குன்னு ஒரு டேட்டா முடிஞ்ச ஒடனே ஸ்டாப் படி
அன்லிமிட் வந்து ஃபைஜிக்கு தா சப்போர்ட் ஆகோ ஃபுல் ஃபைவ் ஜிலயே இருந்தா தா அன்லிமிட் ஆகுமா
உம்
நம்ம ஃபோர் ஜிக்குல்லா சப்போர்ட் ஆகாது ஆமா ஃபைவ் ஜி இருந்தா தா அன்லிமிடெட் அதுலா வந்து போட மாட்டா நம்ம ஃபைஜி அன்லிமிடட் ஃபைவ் ஜி சிம் இங்க நமக்கெல்லா இன்னு ஃபைவ் ஜியா புல்லா ஆகலல்ல அகாதனால கிரிமினல் தனமா வச்சிருக்காங்க இப்ப இந்த பசங்க உக்காந்து வெளாடுணுவாங்க தெரியுமா ஒரே இதா யூஸ் பண்ணுவாங்க அது ஃபை ஜி கெடைக்கு வெளிய அதனால அவனு அது அன்லிமிடெட் ஜியோ அதனால அப்டி வச்ருக்காங்க முன்னாடி பாறே ஏர்டல்ல வந்துட்டு ஒன் டபுள் நைனு ஒரு பேக் இருக்கு இப்ப ஒன் டபுள் நைன் பேக்க தூக்கிட்டாங்களா
ம் ம் இல்ல நூறுபாக்கு சிக்ஸ் ஜி பி அது நம்ம ஒன் டேக்கு வந்து இவ்ளோ ஜி பி போட்றோ அது யூஸ் பண்லனா அடுத் த்த நாள் கெடைக்றதுல்ல ஆனா ஒரு நாள் நம்ம அந்த மாரி யூஸ் பண்றோ எல்லா நாளு அதே மாரி டேட்டா யூஸ் பண்றமான்னு கேட்டா இல்ல அப்ப நம்மளுக்கு என்ன இதுல லாப இருக்கு
த்தமா லாபல்ல நெறையா கொள்ள அடிக்கிறானுங்க இந்த டேட்டாவ இந்த யூஸ் பண்ணாத இதெல்லா கொண்டு திருப்பி தர்லால கனெக்ட் பண்ணி அப் அப்டிதா அவ பேசுனா பாத்துக்கோ ஆனா அத வந்துட்டு ஒரு பெரிய இஷ்வாவே அவ வெளிய போயி திருப்பி இது பண்ணி என்னத்த இத சொல்றது திருப்போ அவ எதுலயோ எதோ ஒரு கட்ச் சிலே திரும்பவு சேர்ந்துடாம் அப்றோ அவனுக்கு வாய்சே வெளிய வர்ல ஒரு நாள் அவ பேரு நல்லா அழகா பேசுனா பாத் துக்கோ என்ன என்னென்ன கொஷ்டின்லா கேட்டா தெரியுமா சின்ன சின்ன விஷ்யத்தையு பெரிய கொஷ்டினா கேட்டா இந்த உங்க மை அமித் துக்குலா சம் இதுக்கு ரீச்சார்ஜுக்கே தனி அமௌண்ட் குடுப்பாங்களா மாச மாசோ
ரீச்சார்ஜுக்கேவா ஆ ஃப்ளைட்லலா ஒருக்கா போனா அந்த ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்டுக்குள்ளலா இருக்குற காஃபி வெல இதெல்லா பாத்தா பசிச்சா கூட நம்ம பட்னியாவே வந்துர்லானு தோணு
அத பத்தியு பேசுனான்டி ஒருக்கா ஏ அ ஆர்போர்ட்ல பத்து ரூவான்னு குடுக்க மாட்டிங்கிறீங்க அன்னோ
குடுக்க மாட்டாங்க ஏனா அவ்ங்களுக்கு ரெண்டு அந்த மார்லா எல்லாமே உள்ள அவ்ளோ இதா இருக்கு ஒரு நாள் வந்து ஒரு கேண்டி தா இவளுக்கு வாங்குனே எழுவ்ரூபா அந்த கேண்டி நா பெட்டி கடைதா
என்னது வாங்குன கேண்டியா
முப்பது ரூவா அறுவதுரூவா ஒரு கேண்டி ஸ்வீட் அன்னக்கி கூ அம்பளக்கூட ஒரு சாக்லேட் இருக்குல அது
ஆமா
அம்பர்லா சாக்லேட்டு எழு ரூபாயா நா ரொம்பவே இதா இதாயிடுச்சு
மனசே ஒடஞ்சி போய்ரு இவ் இந்த முட்டாய் ஒரு அம்பது ரூவான்னு வாங்குவோ இங்கெல்லா ச
எட வாங்கும்போது சம் டென்சன் ஆகதா செய்யுது துக்கு தேவ இல்லாமே இப்டிலா செல வழிக்கிறமே அப்டினு ஆனா வந்து கொழந்தைங்ளுக்கு புரியாது
கொழந்தைன்ன
அ குடுத்துட்டு
மேல கீழ இந்த கொழந்தைங்கள்லலருந்து பெரிய எருமமாட்டு பிள்ளைக்கே புரியாது அ ஆ எவ்ளோ வளந்த பிள்ளைக்கு புரியுமா சொன்னா இது வேண்டா மக்ளேன்னா
ஒரு யூட்யூப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ட்டோ வச்சிக்யே அதுயே ரொம்ப இதா புடிச்சு அதயே கண்டினியூவா பண்ணணு ஒரு விஷ்யத்த சும்மா அரகொறையா ஒரு வுட்டா அதுக்கப்ற அது ஒரு இதாகுறது இல்ல ஆனா எனக்கு ஒரளுவு டூ தவுசன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அது வரைக் வரைக்கும் க்கு ஓரளவு ஓகே அது ஒன் வீடியோல சோ ஒன் வீடியோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வீவ்ஸ் இன்னு
நா
நோ அவிக அப்பா அவ மாெதல இருந்த வீடியோ
ஓஓஓ
அதுக்கப்றோ நானு அப்பா மேரேஜு டைம்ல இருந்த வீடியோஸ்லா ஒரு ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வீவ்ஸ் என்ன ஃபேஸ்புக்
ம்
அ இது இதுல டிரான்ஸ்கிரிப் உண்டுமா அ அ
டிரான்ஸ் ஆ டிரான்ஸ்கிரிப்ஷன் ருக்கு நீ வேணா இது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆ பண்ணி கேக்கணு அது நா மெசேஜ் நம்பர்தர நம்பர்தர அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு டிரான்ஸ்கிருப்சன் வேணும்னு கேளுஅதுக்ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அத மட்டு இது பண்ண இல்லனா இத ஸ்கிருன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணு நா உனக்கு அந்த டாக்குமெண்ட ஷேர் பண்ற ஓகே வா
ம் ம் ம் ம் ண் சாந்து ரொம்ப நல்ல புள்ளனாலான்த கி கிச்சன் செட்ல்லா வாங்கி கூத்துருக்கே தங்கச்சீட்டெல்லா சண்டபோடம இருந்தான்னா நா வந்து நெக்ஸ்ட் என்னும் கிளே அதெல்லா வந்து இன்னிக்கி கடையில கூட்டிட்டு போய் வாங்கி குடுக்கலானுருக்கே கேக்கு ப்ரௌனி இப்ப தங்கச்சிட்ட கொண்டு சண்டபோடம இருக்கணு பாவோ சின்ன தங்கச்சுனு கொஞ்சோ உட்டு கொடுக்க வேண்டாம
ஹோம் ஒர்க் எழுதலாம்ல நானு எவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கே நாளைக்கு ஸ்கூல் போனு
சின்ன தங்கச்சினு சண்ட போடாம இருந்தா பேகு கேக் கு என்னெல்லா உண்டோ எல்லா வாங்கி குடுப்பே சரியா அவன் ரொம்ப நல்ல பிள்ள தா அமைதியா நல்ல பிள்ளையா ருக்கா இந்த டோரா பூஜ்ஜி போட்டு குடுக்கலாமா பிள்ளைகளுக்கு
ஆ நிக்கு தா பாக்குற இப்ப ஃபுல்லா
நிக்கா அந்த கரடி வருதே நல்லா இருக்குல்ல கரடி வித்து மாஷா மாஷா சயங்கர ஆக்டிவ்கேள் அதே விட்டு டபுள் சேட் ட எங்க வீட்ல ஒரு மோனஸி‌‍‍‌‌னு ஒரு பிள்ள பண்றா
யாரு பக்கத்துல இன்னொரு ஜெராக்ஸ் இருக்கே அதோட ஜெராக் ஸ்சு கூட பிறந்துச்சே அந்த ஜெராக்ஸ்சு அதேதா பண்ணுது பா ரெண்டு ஒரு ஏ உண்மையில ரெண்டேரு ஒரே மாரிய எல்லா விஷயம் பண்ற மாரி இருக்கு தெரியுமா எனக்கு ச தனித்தனியா பொறந்திருந்தாலு ஒரே மாரிதா எல்லா பண்றா
ம் ஜஸ்ட்டு ஒன் ஹார் டிஃப்ரன்ஸ் இப்டிலா நடக்கனு நனைக்கவே இல்லல்ல
ஏதோ எர்ரர் காட்டுதே இதுல தண்ணி இல்லையோ மோட்டர்ல
ஓ ஆமா மோட்டர் வந்து நேத்து போட்டது
ஆ சரி நா இப்ப ஆஃப் பண்ணி விடுறே ஏமா கொஞ்ச நேரோ மோட்டர் போடு அப்பறமா நா இத போட்டுக்குறே இது எதோ இதா இருக்கு
ம் ஓகே மேபி ஆக்டிவ் வேர் போட்டதனால நறையாவே வாட்ரிங்சா இருக் மாத்
போட்டே நம்ம ரெண்டு நாத்தே ரெண் டு மூணு நேரம் போட்றேம்லா ஆ கொஞ்ச‌ சிம்ள போடு நா வந்து வடிக்கிறே ஓ தண்ணி அத ம் மா இதுல இருக்கனா போடு கெட்டில்ல இருக்குனா தண்ணிய ஊத்து நா வாரே அப்டியே
கெட்டில்ல இருக்கதே ஊத்திரவா அது ஆனா அவ்ளோ சூடா இருக்காதே
ஒன்னு இல்ல ஊத்து ஊத்து நா வந்து வடிச்சு வச்சிறே நீ வந்து மோட்டர போடு த ம் மிஷின் போடு ஏன்னா மூணு நேரோ மிஷின் ஓடிருக்கு பாத்தியா தண்ணியெல்லா நறைய வேஸ்டா போட்டிருக்கு
ஆமா ஆமா நா ஒரு நேரோ போட்டங்க நீ ரெண்டு நேரம் போட்டியோ அ அ ம்
நைட் ஒர்க்கா போட்டனா
ஆ ஆ யாரோ கால் பண்றாங்களே
சரி பேசி முடிச்சுட்டு கட் பண்ணு இல்லன்னா டைமு வேஸ்டா போயிரு எட்டு சம்திங் தா வந்திருக்கு பதுனொன் பதுனொன்னு வரைக்கு வரணு அட்லீஸ்ட்
ஆ செர் செரி பதினொன்னா பத்தா அதுவே கட்டாயிடுதுல மூட்றா அய்யய்யோயிங் க இங்க வந்து மூவ் ஆயிர்னு இருக்கு நீ இங்க கழ்ட்டி வச்சா அது சொல்லாண்டாமா
ஓ அது நேத்து கழுவி வுட்டேனா அட பாத்தரமா கடக்கு எப்டி வடிக்க போறே டெய்லி இப்ப சோறு பொகஞ்சுருது டெய்லி இது ஒரு பொழப்பா போச்சு சோறு பொகைறது
தங்கச்சிப்புள்ள ஒருத்தி பிரக்ணண்ட் டா இருந்தால இன்னக்கி கொழந்த பெறக்கு போல பனிக்கொடோ ஒடஞ்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதனாலா எங்க மாமியார் அங்க விட வேண்டான் சொன்னாங்க ஆமா
ஓ சேரி சேரி அந்தப்புள்ள கன்சிவ் வா இருந்துச்சா அப்ப
கர்ச்சிஃப் எது இல்லாம்மதே கர்ச்சிஃப் இல்ல ஸோ டக்குனுு
யாருக்கு தெரியு என்ன கொழந்தையோ பெறந்த பெறகு என்ன சீன் போடுவாக எ குடும்பத்துக்கே அதுலயு நம்ம இந்த வேற எதிர்த்து வேற எதுக்கு பண்ணாதவங்க வீம்பு
க்க பாரு ம்
தா கொஞ்சொ வீம்புல பண்றோவங்களுக்குலா அப்டிதா நடக்கு அந்த மாரி பண்ணிட்டா பிரச்சன இல்ல வீம்புல பண்ணிட்டு இருப்பாளா அவ்ளோளா நிம்மதியா இருக்காங்க
ம் அப்ப எப்டினாலு வீட்ல சேத்துருவாங்கல்ல
சம் விளைவுகள் இருக்கலாம் இருக்லா சம்டைம் செகண்டு
அ
ஏனா இப்பதா முடிச்சிருக்கு இப்பதா அங்க போய்ருக்காங்க எப்டி நடக்குதுன் தெரியாது நம்மளுக்கு
ம்
ம் ஏ கட்டாயிட்ச்சோ கேக்கவே இல்ல நீ
கட்டா அப்டியா எனக்கு நல்லாவே
எனக்கு இப்போ கேக்கவே இல்ல நா
சாப்ட்டுடு சாப்டு ஐ லவ் யு பிஸ்கட் சாப்புட்றா
எங்க வரணுமா வெளிய கூட்டிட்டு போக சு ச்சு வந்துருச்சா சோ ஓகே
ஐஸ்க்ரீம் போது ஐஸ்க்ரீம் வேணுமா
வேண்டா வேண்டா ஒனக் வேண்ணா வாய்ன்க்கோ ஒனக்கு பிள்ளைளுகெல்லா சளி சும்மா இருட்டி
ம் சும்மா கேட்டே திருடிடவா செருப்பு நல்லாதாருக்கு கரடி செருப்பு நானு எடுத்துத்து தடகினாங்க டெம்ட்டியா நறைய பேர் திரியுறாங்க நம்மள்கு வீட்லதா இருக்கு
ம்
அனுப்புக் ஜட்டி மாத்தி ஊட்டியோ
வீட்டுக்குள்ள ஒரே சண்ட ஆமா மோட்டா அது அங்க தொவைக்க போட்டு வந்தே
ஆ ஜட்டி அழகாருக்கு அதே ஜட்ரொன் தொவைகாத ஜட்டி இந்த வாசல் குளிக்க ரெடி ஆவறா அவ
ல் போம்போது
ஆ இது அசோகால எடுத்ததோ சக்கர
அ